ஹலோ
அ ஹலோ கேக்குதா அ ரெஸ் ரெஸ் ரெட்டெஸ் பன்னி யா ஹ அ ஏதோ பக்கு இருந்துருக்கலா அடிக்கடி இந்த அப்ளிகேஷன் இப்படிதா கொஞ்ச பக் ஆகுது ம் மிஸ் யூ ம் ஓகே ஓகே ம் சொல்லு அதா என்ன பேசி டுர்ணோ அ இல்ல உண்மைல வந்து கேமரா அப்டிதா பாத்துக்கிட்டே இருக்கு தெரியுமா நமக்கு கொஞ்சே எரிச்சலா இருக்கு இது என்னடா இப்புடி பாத்து
இதுல அவுங்களுக்கு என்ன ஒரு இது தெரியுமா நாங்க வந்து கல்யாண முடிச் சோ அன்னைக்கு தானா அந்த உங்க எதிர்த்த வீட்டுலயு ஒரு கல்யாணோ அப்போ அவுங்க வந்து அவுங்கப் பாட்டி வந்து நாங்க கோயில் ஐயா கோயில சாமி கும்பிட போறோ அவுங்க பாட்டி வந்து கை பிடிச் கூட்டு போறங்க அவுங்கப் பாட்டி நெனைச்சிட்டாங்க கண்ணு தெரியல அதுக்கு நாங்க இல்ல நாங்க நேர ஆயித் கையப்பிடிச்சு கூட்டு போய் பால் பழ தந்து லாஸ்ட்ல அவங்க பேர சொல்றாங்க அவங்க பேத்திக பேர நான் சொல்றேன் எல்லாத்தியும் எல்லாரும் ஓடிடுங்க அது அவங்க பேத்தினு நம்ம கூட்டுது வராதுனு சொன்னேன் வந்தீங்க ப திப் ப வெ
யார் ரவி வீட்டுக்குள்ளே ஏன் போன
வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டாங்க
யாரு அவங்க மூத்த மக அந்த நெட்டெக் குளவி
ஆமா
ஓ அப்டி வீட்டுக்கும் போயிட்டியா உள்ளயும்
ம் ஓ அவன் கையை பிடிச்சு என் புருஷன் கைய புடிச்சுங்அன்னைக்கு இவனை புடிச்சி இழுத்தா அவங்க அவன் கையை புடிச்சு இழுத்துட்டு கூட்டு போறாங்க அஹ் அப்புறம் லாஸ்ட் அவங்க அபி அந்த பேரை சொல்ல போது அவ மாறி இது பண்ணிட்டு சொல்லிட்டு தம்பி இடத்த காலி பண்ணுங்க சீக்கிரம் கெளம்புங்க சீக்கிரம் கெளம்புங்க காமெடிய ஆயிட்டு என இங்க வந்து நாங்க டைம்ஆகும் சொல்லிட்டு எதுமே போல பக்கத்து வீடு சித்தி வீடு அந்த மாதிரி ரெண்டு வீடு தான் போகனும் ஏன்னா இவங்க வீட்லயும் இது பண்ணலையா விஸ்வ வீட்லயும் சோ அதனால அங்கயுமே இது கெடையாது அதனால என்னன்ன எங்க அப்பாக்கு வேண்டா இவ்வளவு தூரம் நம்ம பண்ணி டிரஸ் எடுத்து கொடுத்து இதெல்லாம் வராமதானே இருந்தாங்க வேற எதுக்கு நம்ம பணம்லாம் வேண்டாம்
ஆஹ்
அந்த மாதிரி எங்க வீட்டுல முடிவு பண்ணியிருக்காங்க
சரி எல்லாத்துக்கும் தானே எல்லாம் அப்படித்தான்